வணக்கம் ஆ ஆ கேக்குதுங்க சகோதிரி உங்க கணவர் என்ன எந்த மாதிரி கடையில சகோதிரி வேலை பாக்குறாரு
அதாவது இந்த முட்டாய் கம்பெனி குடோன் இருக்குல்ல
ஆமா சகோதிரி ஐ டி சினு சொல்லுவாங்களே அந்த கம்பெனிங்களா
என்னது
ஐ கம்பெனி பெயரு சகோதிரி
கம்பெனி நேம் வந்து சபா ஏஜென்சின் தா சொல்லுவாங்க கம்பெனினா அந்த குடோன்ல வந்து இந்த அட்டப்பட்டியில நெறைய வந்து இந்த ஹைதராபாத் அந்த சைடுல வெளியூர்ல இருந்து எல்லா பிஸ்கட்டு அப்றோ நெறைய முட்டாய் எல்லா வரும் லா
ஓ செரிங்க சகோதிரி
இங்க வந்து குடோன்ல வந்துறோம் இத அத வந்து ஒவ்வொரு கடையிலயா கொண்டு வந்து குடுப்பாங்க ஹோல்சேல்ல
ஓ சேரிங்க என்னுடைய அப்பாவும் சகோதரி இந்த இந்த மாரிதா சகோதரி மாதிரி கடை இந்த மாதிரி இருக்குல சகோதரி பிஸ்கட்டு சாக்லேட் இந்த மாதிரி வந்து பொருள் எல்லா வரு அதெலா வந்து கடைளுக்கு கடைளுக்கு போய் சேல் பண்ற வேலைதா என்னோட அப்பாவுமே பாக்குறாங்க சேரிங்க சேரிங்க சகோ தரி ஒர் நா சகோதரி உங்க கணவருக்கு மாதச்சம்பொலங்களா இல்ல டெய்லியுமே
டெய்லி டெய்லி டெய்லி
ஓ சேரிங்க
டெய்லி வந்து எண்ணூறு ரூபாதா
ஓகே ஓகே சகோதரி நம்மதா சகோதரி வந்து நமக்குன்னு ஒரு குடும்போ ஆயிருச்சு அப்டிங்கு போது நம்மதா சகோதரி யோசிக்கனு நமக்கு நம்மளு வந்து சொந்தமா ஒண்ணு நமக்கு நம்ம கிட்ட சொந்த கட இல்ல அது நம்மளு வேலைக்கு தா போற நமக்குன்னு ஒரு பொண்டாட்டி இருக்கு நமக்குன்னு ரெண்டு பிள்ளங்க ஆக போது சொல்லுங்க கணவர் தா சகோதரி யோசிக்கணு
ஆமா எப்பவுமே அம்மா போட்டு பாத்துட்டு இருக்க மாட்டாங்க
இல்ல சகோதரி என்ன கேட்டா இப்படியு விட்டுட் டார்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு கூட மனஸ்தாபோ வரு குடும்பத்துக் குள்ள ஒரு பெரிய பிரச்சன வரு நீங்க தனியா போற சூழ்நிலயே உருவாக வாய்ப்புகள் இருக்கு
எத்தன வாட்டி கேட்டு பாத்துட்டே தனியா போவோமா தனியா போனா அப்ப நம்மக்குள்ள பாட தான பாக்கணு தனியா போண்ணு நா நாம மட்டு தனியா போடல வேனா வேணுனா மாமியார் மாமனார் கூட கூட்டு போனோ
ஆமா சகோ அவுங்க வருவாங்களா சகோ அவங்க வந்தாங்கன்னா வந்துட்டு எப்டி இன்னொரு பைய பண அவரு அவுரு தனியா தா இருந்தாகணு ஆமா இல்லாட்டி ஒண்ணு தனியா இல்ல இல்ல சகோதரி ஒண்ணு தனியா போணு உங்க மாமனார் மாமியார கேளுங்க உங்களோட தனியா வந்தா நீங்க கூட்டிட்டு போங்க அவரு தனியா வரல அப்டின்னா அவங்க உங்க ரெண்டாது பைய கூடயே அவங்க இருக்கட்டு வேற வழி இல்ல என்ன பண்ண முடியு நம்ப
ஆமா
ஒண்ணு தனியா போணு அப்டி இல்லைன்னா வந்துட்டு சம்பளத்த வந்து ரெண்டு பேரு பாதி பாதி ஷேர் பண்ணி குடும்பத்த பாத்துக்கணு இதுதா சகோதரி இதுக்கான ஒரே
அது இல்ல இப்போ உள்ள காலகட்டத்துல வெலவாசி கீழ பாத்தீங்கன்னா
கண்டிப்பா கண்டிப்பா சகோதரி விலைவாசிங்க அது கொழந்தைங்க இருக்கற வீட்டுல கொழந்தைங்களுக்கான பால் செலவே மாசோ ரெண்டு ஒரு கொழந்த இருக்கிற வீட்டுக்கே பால் செலவு ஆயிரத்து ஐந்நூறு ரூபாய்க்கு மேல ஒரு ரெண்டாயிர ரூபா வருது சகோ
ஆமா ஆமா
அப்டிங்கும் போது நீங்க மூணு கொழந்தன்னு சொல்றிங்க மூணு கொழந்தைக்கும் போது அப்டினு கணக்கு பண்ணுங்க பால் கணக்கே ஐயாயிரத்துக்கு மேல வருது இது மாச காணிச்சுனே இப்ப உங்க ரெண்டு பே உங்க இப்போ உங்க ரெண்டு கொழந்தங்களையும் தூக்கிட்டு போனீங்கன்னா மொத்தமா அஞ்சு கொழந்தைங்க ஆகுதுங்களா கணத்துக்கு அப்டிங்கும் போது மாச பால் பண்ணக்கே வந்து ஒரு ஆள் சம்பளோ எட்டாயிர் ரூபா பா இப்போ வந்துரு தாராளமா பெரியவங்களுக்கு சேத்து பாக்கும்போது
ஆ பால் ரேட்டு கூடியாச்சு அது இல்லாம சாப்பட்டுக்கு ரேட் மலைக்கறியு ரொம்ப ரேட்டு கூடிட்டு
ஆமாஸ் சகோதரி வந்துட்டு நீங்க தா சொ சகோதரி புரிய வக்கணு இப்படி இப்ப வந்து இப்ப கொழந்தைங்களா இருக்கிற வரைக் தெரிஞ்சக்கது கொழந்தைங்கள ஸ்கூல் சேர்த்துட்டோம்னே எத்தன செலவ வந்து உங்க கணவர் பாப்பாரு
ஆமா ஆமா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணு இனி அடுத்து
அண்ணனையு வந்து குடுக்க சொல்லுங்க சகோதரி இல்லாட்டா ரொம்ப ரொம்ப கஷ்டோதா சகோதரி
ஆமா கண்டிப்பா
இப்ப வந்து சகோதரி இப்ப எங்க வீட்டுல சகோதரி இப்ப வந்து மாமனார் வந்து காட்டு வேலைக்கு போறாரு சகோதரி மாமியார்
இதா மாமனார் நல்லாாதா இருக்காங்க ஆனா அவங்களுக்கு ஒரு வேலைக்கு போனா அவங்களுக் என்னனு கேக்கே அவங்களு வேலைக்கு போமாட்டாங்க
இதுக்கு முன்னாடி வேலைக்கு போயிட்டு இருந்தாங்களா சகோதரி
ஆ முன்னாடிெல்லா ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடிெல்லா வேலைக்கு போயிட்டுதா இருந்தாங்க இப்ப தா வேலைக்கு போகாம இருக்காங்க செரி அப்ப அவங்களு வந்து கொஞ்சொ குடுத்தா கொஞ்சொ கொஞ்சொ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல்ல
ஓ செரிங்க செரி ஆமா சகோதரி அவங்களுமே சிம்பிளா இப்ப எவ்வளோ வேல ஒரு பகுதி நேர வேலைக்கு போனாலே வந்து ஒரு அஞ் ஐயாயி ரூவானாலு சகோரி வீட்டு செலவுக் ஆகுல்ல சகோதரி
ஆமாமா ஒரு வீட்டு வாடக குடுக்குறாங்கல்லா மாசத்துக்கு
சொல்லிட்டோனா உனக்கு என்ன கஷ்டமா இருக்கியா ஃபைய் எனக்கு கொடுக்குறாங்க ஒரு பேர் வந்துரு
ஆமா
நீங்க வந்து வாடக வீட்டு்ல தா இருக்கீங்களா சகோதரி எல்லாருமே
ஆமா வாடக வீடு தா
நீங்க இருக்கறதுக்கு வாடக எவ்வளவு சகோதரி மாமியார் வீட்ல
அய்யாயிரோ
உங்க அம்மா வீடு சொந்த வீடுங்களா வாடக வீடுங்களா
அம்மா வீடு வாடக வீடு தா அது ஐயாயிர இது ஜயாயிரத்தி ஐநூறு
ஓ அங்க எல்லா வாடகல எல்லா பக்கமே வாட உனக்கு கூடுதலா தா இருக்கு மாட்டுக்கு சகோதரி செரி செரி சகோதரி
எங்க அம்மா வீட்டு வரிசையிலே ஒரு வீடு இருக்கு அதுவே ஒரு லட்ச ரூவா அட்வான்ஸ் ரெண்டே ரெண்டு ரூம் தா எட்டாயிரோ வாடக
ஓ என்ன சகோதரி சொல்றீங்க அந்த அளவுக் வந்துட்டு ரொம்ப டிபிகல்டான ஊரா இருக்கு மாட்டேங்குது நீங்க இருக்கற ஊரு
ஆமா ஆமா
சகோதரி ரெண்டே ரெண்டு வீடு ரெண்டே ரெண்டு ரூமுனு சொல்றீங்க அட்வான்ஸ் ஒரு லட்ச ரூவாய்ங்களா
ஆமா
என்ன சகோதரி ரொம்ப
எடையில பூட்டி கெடந்தது அப்போ ஒருக்கா அம்மாவே பாத்து பாத்தாங்க இவ்ளோ சொன்னே ஒன்னே வேண்டானு சொல்லிட்டாங்க
ஓ இப்ப நீங்க இருக்கிற அம்மா வீட்ல எத்தன ரூம் சகோதரி இருக்கு
கீழ ஒண்ணு மேல ஒண்ணு ஆனா இந்த வீட பொறுத்தளவுல எப்டின்னா ஆ நீள மாட்டு போகும் இந்த வீடு ரயில் பெட்டிக்கணக்குல வீடு வந்து விசாலா இருக்கு விச் சாலம இருக்காது நீளமா இருக்கு
ஓ வீடு வந்து அகலமா இருக்காது நீளமா இருக்
ஆமா ஆமா வீட்ல வந்து ஒரே ஃப்ரெண்ட்ல மட்டும் தா ஒரு ஃப்ரெண்ட்ல மட்டும் தா ஒரே ஒரு ஜன்னல்
சேரிங்க சேரிங்க சகோதரி இருக்குற வீட்ல எத்தன ரூம் சகோதரி இருக்கு
மூணு ரூம் இருக்கு
ஒ தனி தனி பெட்ரூம் எல்லா ருக்குமே அது என்னமா ஹாலு கிச்சன்
ஹாலு கிச்சன் ஒரு டைனிங் டேபிள் ஆ ஒ டைனிங் ஹால்
அது ஒரு ஐயாயிரம் ரூவாங்கும் போது அது ஓரளவுக்கு பரவ பரவால்லையா
ஐய்யாயிறம் கொஞ்சே வந்து பழைய வீடு அந்த அது
ஓ செரிங்க தண்ணி வசதி எல்லா இருக்குங்களா சகோதரி ஓ செரி செரிங்க சகோதரி ஆனா எட்டாயிர ரூபாங்கிறது வந்து ரெண்டு ரூமு எட்டாயிர ரூபா அட்வான்ஸ் ஒரு லட்சங்கிறது ரொம்பவே அதிக சகோதரி ஒரு அம்பதாயிரோ அட்வான்ஸ்கும்போது தெரிஞ்சக்கத நமக்கு
அதே இதே போல தா எங்க நாங்க இருக் வீட போல தா தரையும் அதே மாரி தா ஆ ரெண்டு ரூம் பெட் ரூமு அப்றோ ஒரு கிச்சன்னு ஒரு ஹா ஹாலு
சேரிங்க சேரிங்க சகோதரி அந்த எட்டாயிர ரூபா அட்வான்ஸ் வந்து பத்து மாசத்துக்குமே
சேரி அந்த அந்த வீட்ல வந்து ஒரு வீட்ல ஒரு வீட்டுக்குள்ள வந் து ஒரு வீடு இருந்தா பிரச்சன இல்ல ஒரு காம்பன்டுக்குள்ள ரெண்டு வீடு மேல ஒரு வீடு கீழ ஒரு வீடு அந்த மாரி அதுக்கே அவ்ளவு வாடக அது அவ்ள அவ்ள அட்வான்ஸு
ஆமா ஆமா சகோதரி ஆனா இப்பல்லா சகோதரி தனியா வீடு பாத்துட்டு போனீங்னா செரமொந்தா சகோதரி குடும் இப்ப நாங்க இருக்கிற இப்ப நாங்க வந்து இருக்கிற வீடு சொ ரொம்ப நாங்க சிட்டில இல்ல ச கொஞ்ச உள்ளத் தள்ளிதா இருக்கோங்களா நாங்க இருக்குற வீட்டுக்கு சகோதரி மூவாயருவா சகோதரி எங்களுக்கு வாடக எங்களுக்கு வந்து ஒரே ஒரு பெட் ரூமு ஒரு பெட்ரூம் கூட இல்ல சகொ ஒரு ஹால் ஒன்னு கிச்சன் ஒன்னு தா சகோதரி வெளிய கொஞ்ச வாசல் இருக்கு சகோதரி தனி வீடுதா நாங்க வந்து செரி சின்ன கொழந்தையா இரு க்கு நா வந்து இப்ப டக்குனு வந்துட்டு அம்மா வீட்லந்து ஒரு வருஷ இங்க இருந்துட்டு திடீர்னு போன்னா நாங்க ஒரு வீடு ஆல்ரெடி பாத்து வச்ச சகோதரி ஒரு பெட்ரூமு ஒரு ஹால் கிச்சனோட பாத்தோ சகோதரி அந்த வீடு நாலாயருபா சொன்னாங்க அந்த வீடு வந்துட்டு வீடு கொஞ்ச ஹவுஸ் ஓனர் வந்து சரியில்ல கொஞ்சொ ரொம்ப டார்ச்சரு அப்டிங்கறனால கூட்டிட்டு போற அவசரத்துக்கு வேற வீடு எதுவு கெடைக்கல அப்டின்னால இந்த வீடு சிம்பிளா இருக்கு இப்போதைக்கு பாத்துக்லா கொஞ்சொ புது வீடுதா இருக்கு கட் சிம்பிளா கட்னா இ ப்போதக்கி பரவால்ல இருந்துக்லான் சொன்னாங்க சகோதரி அதுக்கே வந்துட்டு எங்களுக்கு வாடக குடுத்து நாங்க தனியாதா நாங்க தாங்க நாங்க வந்து தனி குடும்பமாதா இருக்கமா அப்டிங்கும் போது அதுக்கான செலவு எங்களுக்கு வந்து எப்டி சொல்றதுனா நம்ம கரெக்ட்டா வந்து எண்ணி எண்ணி செலவு பண்றதா இருக்கு வந்துட்டு
ஆமா ஆமா
ஏன்னா வந்துட்டு ஒரு தனி குடும்பங்கம்மோது சகோதரி ஏ டூ இஜேட் எல்லாமே நம்மதா பண்ணி இப்ப கூட்டு குடும்பமா இருந்தா தெரிஞ்சுக்காது என்ன வந்து எங்க மாமியார் மாமனார் மாமியார் பாத்தீங்னா அவங்க வந்து பெரிய பையனுக்கு இன்னு கல்யாண ஆகல சகோதரி இவர் வந்து சின்ன பைய கணவர் வந்து ரெண்டாவது பைய மூத்த மகனுக்கு இன்னு கல்யாண ஆ கல அதனால வந்து அவர் வந்து அவுங்க அம்மா அப்பா கூட அவுங்க மூணு பேர் ஒட்டுக்காருக்கனால மாமனார் வந்து சகோதரி அவர் வந்து காட்டு வேலைக்கு போறாருங்க அப்டின்மோது அவருக்கு டெய்லி ஆயிரமோ ஆயரமோ ஐநூறோ வந்து அவளுக்கு டெய்லி சம்பள இருக்கு சகோதரி அவரு வாங்குற சம்பளத்த வீட்டு செலவுக்கு பண்ணிக்கிறாரு மீதி மத்த செலவுக்கு எல்லா வந்து பெரிய பைய வந்து காசு குடுக்குறாரு அதுனால வந்து எங்ககிட்ட வந்து அவுங்க அம்மா அப்பா வந்து காசு குடு மாச இவ்ளன் காசு குடுன் சொல்லி எங்க கிட்ட எதுவு வந்து அவுங்க இப்போதைக்கு கேக்கல எங்கன என்னோட மச்சான்டாருக்கு கல்யாண ஆயிருச்சுனா கண்டிப்பா நாங்களு உதவி பண்ணிதா ஆகனு ஏனா வ நீங்க சொன்ன மாரி ஒரே ப நீங்க சொன்ன மாரி ஒரே பையனே குடுத்தாலு வந்துட்டு அது வந்து குடும்பத்துக்கு நல்லது கெடையாதுல்ல அதுனால நாங்க என்ன சொல்லி ட்டம்னா ஒரு பெரியவருக்கு உங்க அண்ணனுக்கு கல்யாண ஆகுற வரைக்கு கல்யாண ஆனதுக்கப்றொ நம்ப வந்து நம்பளால முடிஞ்ச காசு ஒரு ஆயிரமோ ஐநூ இப்ப வந்து நம்ப ஒரு ரெண்டாயிருவா குடுக்றதுக்கு ஒ ரு ஆயருவா குடுத்தனா அது அவுங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு செலவு தானே சகோதரி மாமனார் மாமனார் வந்து வேலைக்கு போயிட்ருக்காரு சகோதரி அவருக்கு உடம்பு நெல சரியில்லதா சரியில்லதா இருந்தாலு ஒரு குடும்ப சூழ்நிலைக்காக போனு வீட்ல சும்மா இருந்து என்ன பண்ண போறோ அப்டிங்கறனால போற ச அப் புற அவர் வந் அப்பிடில்ங்க நான் வேலைக்கு போவேன் உங்களால முடிஞ்ச காசு மட்டும் குடுங்க அவருக்கு வந்து உடல் உடல் சரியில்ல அப்டின்னா முடியாதப்ப வீட்டுல இருந்துக்கிட்டு முடியும் போது வேலைக்கு போகட்டும் அப்டின்னு சொன்னாரு செரி அவருக்கு போற வேலைக்கு போறாரு நம்மளோட கடமை நம்ம ஒரு நம்ம ஒரு பையனா நினைச்சு இத்தனை நாள் குடுக்கல அண்ணனுக்கும் கல்யண ஆயிச்சு நம்மளால முடிஞ்ச ஒரு ரெண்டாயிரம் ரூப குடுத்தாலும் அது அவங்களுக்கு ஒரு மலிகை சாமான் வாங்குறதுக்கு உதவும் ல
ஆமா ஆமா வாரத்துக்கு ஒரு ஐந்நூறோ ஆயிரமோ
வச்சிருப்போம்
நம்ம குடுக்காம இருக்கதும் தப்புதானே
என்ன சகோதரி ஏன்ன நம்ம குடுக்காம இருக்க கூடாது ஏன்ன அந்த வீட்ல வந்து இப்ப நம்ம போனோம்னா வந்துட்டு அவரோட சாப்பாட்ட தா நம்ம சாப்பிடுறோம் அப்டிங்கும் போது அம்மா அப்பாக்கு வந்து குடுத்து உதவணுங்கிற ஒரு எண்ணம் வந்து வேணும் சகோதரி அது ரொம்ப நம்ம சம்பாரிச்சு நம்ம ஒண்ணும் நம்ம பின்னாடி பின்னாடி எடுத்துட்டு போக மாட்டோம் சகோதரி நம்ம நல்லா இருந்தா அவங்களுக்கு உதவ தா போறோம் அது வந்து அவ முடி அவங்களுக்கு அவங்க கேட்கும் போது உதவி பண்ணணும் சகோதரி அவங்க பின்னாடி வந்து குடுத்தவங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லுங்க நீங்க பசிக்கும்போது தா சாப்பிட பிடிக்கும் பசிக்கும்போது தா சாப் சாப்பிட முடியும் பசிக்காதும் போது சாப் வயத்துல இறங்கமா அதே மாரி தா தேவை இருக்கு குடுக்கும் போதான் காசு குடுக்க முடியும் தேவையில்லை தேவையல்ல முடிஞ்சதுக்கு அப்றோ காசு குடுத்து என்ன யூஸ் இருக்கு அந்த இடத்துல நமக்கு
ஆமா
ஆனா உங்க கணவர் வந்து சகோதரி எல்லா வீட் வீட்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு பெரியவங்களே வந்துட்டு அஞ்சு பேர் இருக்காங்க உங்க கணவரோட சேத்தி அதாது நீங்க இங்க இருக்கிறனால அஞ்சு பேர் பேரு கொழந்தைங்கன்னு பாத்தீங்கன்னா மூணு பே வேற அப்ப எட்டு பேத்தக்கான வந்துட்டு ஒரே ஆள் வந்து குடுக்கணும் போது எல்லா சம்பளமுமே குடும்பத்துக்கு போயிருக்கும் போது அவருக்குனு ஒரு சேமிப்புங்கிறது ஒன்னுமே
கடையாது கண்டிப்பா இல்ல
கண்டிப்பா சகோதரி ஆனா ரொம்ப கஷ்டம் தா சகோதரி நீங்க தான் சகோதரி கொஞ்சம் புரியும்படியும் அவருக்கெல்லாம் எடுத்து சொல்லி கொஞ்சம் எல்லா பண்ணணும் இல்லாட்ட வந்து ரொம்ப அன் ஆனா உங்க வீட்ல எல்லா இப்டி தெரிமா சகோதரி உங்க கணவர் வந்து இந்த மாரி எல்லா இருக்கிறாங்க உங்க வீட்டுக்கு தெரியுங்களா
ஆமா ஆமா
ஆனா அவுங்களுக்கு கொஞ்சோ வருத்தம தானே சகோதரி இருக்கும் ஏன்னா நம்ம மாப்பிளை இப்டி இருக்காரு விவரம் தெரியாம இருக்காரு அப்டிங்கிற மாரி ஒரு இதுதானே சகோதரி இருக்கு
ஆமா ஆமா
செரிங்க சகோ இதை பத்தி நம்ம அடுத்த கால நம்ம தொடர்ந்து பேசலாம் ச சகோதரி நன்றி சகோதரி நன்றி வணக்கம்